ஹலோ
ஹலோ என்னடா பண்ற
ஆஹ் நான் சாப்பிட்டேன்க நீங்க என்ன பண்றீங்க
நானா நானும் சாப்பிட்டேன் பாப்பாக்கு கொஞ்ச ஊட்டு ன அப்டியே அவ்வளோ கொஞ்ச சாப் டா
செரிங்க
நி அவ்வளவுதான் அப்டியே அவ்வளவு த கொஞ்ச தூக்கவே இன்னக்கு தூங்கவே இல்லை விளையான்ட்டு நீ தூங்குனனா அப்டியே இது பண்ண வேண்டியதான் வெளில போயிட்டா சாப்புட்டு போய் அங்க போய் படுத்துக்கிட்டான்
ஓகேங்க வீட்டு்ல எல்லாரும் சாப்ட்டாங்களா
ஆஹஹா எல்லா இன்னம் கொஞ்ச ஆ சாப்பிடல ஆஹ் சரி
உம் ஓகேங் ஓகேங்கா
தேங்கா போட்டாச்சா
இன்னும் போடலங்கா இன்ன வேல வேற வில ஏறவே இல்லிங்கா மார்க்கெட் கொஞ் போயிட்டு இருக்கு உ அடு இ தேங்கா விட்டே வந்துருமாட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போது நாள் ஆயிப்போச்சு
ஆமா
உம் இன்ன ஒரு ஒன்ற மாசத்துக்குள்ள இ ரெண்டாவது வெட்டு வெட்டிருவா அதுக்குள்ள வில ஏறிடுச்சுன்னா போட்டுருவோம்
ஆ இப்பத்தக்கே
இப்பதக்கு யாரற மாரி தெரில யாராவதுந்தா சொன்னாங்க அத நாங்க அப்டியே பாத்துக் பதினால்று ரூபாக்கு வந்துருச் சொண ம் இருபராய்க்கு இருந்தது
இரு ஆமாம் அப்போ நல்லா பீக் க்ல போயிட்டு இருந்தது
முப்பத்தஞ்சு முக்கு போயிட்டு இருந்துங்க பீக்குல அப்படியே டவுன் ஐயி போய் இப்போ கிட்டத்தட்டப்பாஞ்சு ரூபா கொரஞ்சி போச்சிங்க பாய்ஞ்சு ஈரோரூபா குறைஞ்சு போச்சு
உம் வளத்த அதிகமா இருக்குந்தாட்டட்டு கொஞ்சம் டிமாண்ட் இதா இருக்கு
ஆஹ் ஆமாங்கக்கா அப்புறம் என்ன பண்றதுங்க உம் உங்க வேலையெல்லாம் எப்டி போயிட்ருக்கு
ஹம் நல்லாதான் போயிட்டு இருக்கு
நல்லா போகுதுங்களா சரிங்
உம்
ஹ எத்தனை மணித்துளிகள் பேசும் ஆ
அத நீ அத பத்திலாம் நீ நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் ஒரி பண்ண வேண்டியதில்லை
செரிங்க
உம் உம்
ஓகேங்கக்கா
கால்வலிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பரவலையா
பரவாயில்லலைங்கக்கா எல்லாம் நல்லா இருக்காங்க அக்கா அப்புறம் இங்க மழை பெஞ்சுட்டு இருக்குங்க கொஞ்சம் காத்தடிச்சுட்டு மழை பெய்து இப்ப ஸ்டார்ட் ஆச்சு துளிகள் மட்டும் விழுந்து கொண்டிருக் இருக்காது
ஆஹ் ஹ
மழை பொழிக்கிறதா
ஆஹா இங்க காத்தடிக்க லேசா அப்படியே இதான்து தங்கது ஆனா என்னாவும் ஆனா வர்ல
ஓகேங்
உம் உம் கரண்ட் போயிடுச்சா கரெண்ட் இருக்கா
இல்லே இல்லே மின் வசதி எல்லாம் இன்னும் துண்டிக்கவில்லை
சரி உம் உம் ஹும் சேரி செரி செரி உம் ஆமா இப்ப கரண்ட் போச்சுன்னாதா ரொம்ப இது
ஆமாம் அக்கா
மத்
மின் இணைப்பை துண்டித்து தால் என்ன செய்வது
ஆனா அது ரொம்ப கஷ்டோந்தா இருக்குறதுனா
ஆமாம்மா
யூ பி எஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து கரண்ட் இருந்து ட்டுருக்கோ இல்லன்னா
ரொம்ப கஷ்டோதானாக்கா ஆஹ்
வெளக்க வெச்சு படிச்ச காலமெல்லா போயி இப்ப இப்டி ஆயிடுச்சு
என்னமாக்கா
இல்ல வெளக்கு கரண்டே போயிருச்சுனாலு வெளக்கு வெச்சு படிச்ச காலம்லா இருக்குது நீ அப்டில்லா படிச்சிருக்யா அதெல்லா இது இல்லயில்ல
அப்டி இதுவரைக்கு எனக்கு எந்த நெலமையு ஏற்படுலிங்க அக்கா
ம் ம்
போன வெச்சு படிச்சுக்குவனுங்க அக்கா
எப் இப்பதா அந்த மாரி ஆப்ஷன் வந்துருச்சுல்ல எல்லாரு அந் அது மாரி இது பண்ணிட்டாங்க
ஆமாங்க
இந்த டெக்னாலஜி வளர வளர ஏதோ ஒண்ணு புதுசு புதுசா கண்டுபுடிக்கிறாங்க
ஆமாங்க
உம் உம் சேரி செரி செரி செரி
உம் என்ன உங்கள் குழந்தை அழுது கொண்டிருக்கிறது உங்கள் பெண் குழந்தை எனக்கு சவுண்டு கேக் கிறதே சத்தம் கேட்கிறது ஓசை
நீங்க என்ன இது பண்றீங்களோ அத மட்டு பேசுங்க
சேரிங்க உங்கள் மாமியார் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்
உம் வாழத்தண்டு வந்து இது பண்ணிட்டுருக்குறாங்க உம்
சரிங்
வாழைத்தண்டு இது பண்ணிட்டுருந்தாங்க சாப்ப போட்றாங்க
ஓகேங்க
உம் உம் அங்கலாம் சாப்டாச்சா இல்ல நீ மட்டு சாப்ட்வன்ட்யா
அங்க அப்பா அம்மா சாப்ட்ருப்பாங்க நான் இன்னு சாப்டலீங்க
உம் ம் ஓகே ஓகே ஓகே ஓகே அது நேரத்துக்கு சாப்லாம்ல்ல
எங்கீகக்க டைமே இருக்கறது இல்ல நேரதுக்கு சாப்றக்கு
காட்டுக்கு போனியா
ஆமாங்கக்கா இன்னக்கு கொஞ்சோம் தென்னம்புள்ள வச்சோம் ரெண்டு தென்னம்புள்ள மாத்தநெனம்ன் வண்டு உற்பத்தி அதிகமாயி போச்சி அத தடு இதும் முடியல ஹ அதுக்காக நான் நெறைய இப்போதக்கி எல்லா செலவளிச்சிக்கிட்டு இருக்கோம் நாப்தனில் பால்ஸ் பாச்சு குண்டு பெட்ரோலியம் பால்ஸ் அது வாங்கிக்கோ
உம்
அதுக்கப்றம் பாத்தீங்கன்னா அந்த டிராப் இனப் இனக்கவர்வர்ச்சி போரி அந்த பக்கெட் அது பிரெண்டு வாங்கி வச்சிருக்கு
ஆடர் பண்ணி அது வா வந்துச் உழுதுதா
அதுல உழுவே இல்ல பூச்சி வேற தட்டான் தான் உழுவுதே தவர வண்டு அதிகமா உழுதா காணாம்
தட்டாம்பூஜி விழுவுதா
தட் ட்டாம் பூச்சி ஆமா
பத்தாங்பூச்சினா இப்ப இந்த தட்டா பூச்சி மாதிரி ரக்க வச்சி இதா இருக்குமே அதுதான தட்டா பூச்சி ச்சி மழ பெஞ்சதுன்னா வருமே அது அது அதுவு இதுதா
அது முழுவும் சைடுல கேப்பு ரெண்டு பக்கம் ஓட்டயு இருக்குல
உஹம் உஹம் உம் ஓஓ சரி சரி சரி இந்த பக்கெட் எப்டி வந்து ஒவ்வொருதுக்கு வந்ததா இல்ல அங்கங்க ஏக்கக்க
இல்ல இல்ல இருவத்திமூணு பக்கெட்டு வக்க சொன்னாங்க மே சுமார் சாம்பிளுக்கு ரெண்டு பக்கெட் மட்டும் ஆட்ர் போட்டு வாங்குங்க
உஹம்
அப்புறம் அது மட்டும் கொஞ்ச பக்த்துலேயே வச்சிருக்குரேன் குப்பைக்குளி பக் சும்மா அங்க தான் அதிகமா வண்டு விழுவுது அங்கே ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்ரும்ல ஒரு கப்பு வச்சிருக்கேன்
உம் உம் உம்
என்னமோ உள்ளு கொஞ்சம் அதுக்கு உள்ள புளிச்சு போன மோரு கரும்பு சாறு தெளுவு போன்ற அஹ் இது மாரி இனிப்பான சாறுகள் மற்றும் சத்துக்கள் அதுக்குள்ள போடணும் கரும்பு சாறு மாரி
ஆமாபா அத அதெல்லாம் போட் ட்ரை பண்ணிய
அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி விட்டம் அதுக்கு வந்து ஒரு ஒரு டேப்லெட் ஒண்ணு குடுத்துருந்தாங்க ஒரு வாசனை திரவயமும் ன்று குடுத்திருந்தார்கள் மாத்திரை போன்ற ஆஹ் உருவத்தில் இருந்தது அதை பக்கட்டின் மூடியில் மாற்றிவிட்டேன் அது மூலியமாக அது க கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த வாச ற்கு அது வந்து பக்கெட்டில் விழுந்து அது இறந்துவிடும் பக்கெட்டுக்குள் கொஞ்சம் அஹ் ஆயில் அல்லது இல்லையென்றால் இந்த பழைய புளித்த தயிர் அல்லது மோர் அல்லது வேறதாவது ஒரு கெமிக்கல் போன்ற அஹ் ஏ ஒரு சாறு இருந்தால் அதில் செத்து விடும் அந்த வண்டு
ஹம்ஹ சரி சரி சரி
ஆஹ் அது நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் செய்து கொண்டிருக்கேன் தற்போது ஏதோ பரவாவில்லை உம் என் தந்தையார் இப்போதுதான் அலைபேசியில் அழைத்து கொண்டிருந்தார் நான் அவரைத் துண்டித்து விட்டேன் ஏனென்றால்
சாப்பிட வர சொல்லுவாங்களா
அலைப்பேசியில் அலைத்தார்